ஹலோ
ம் ஹலோ கேட்குதுங்ளா அ நல்லாருக்கங்க நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கேங்க
ம் ம் சேர் செரிங்க
ஆ நாகி சொல்லுங்க
இப்ப இந்த மாம்பழோ சீசன் இருக்கு இல்லலைங்ளா
ஆமாங்க
மாம்பழங்க மாம்பழங்க வந்துட்டு இருக்கு இப்ப இந்த மாம்பழத்த எல்லா கல்லு கார்பைடு கல் இருக்கு இல்லைங்ளா அத போட்டு பழுக்க வெக்க வெங்கிறாங்ளாமா கேள்விப்பட்டு இருக்கீங்ளா
ஆ கேள்விப்பட்டு இருக்கோங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் நாங்க இங்க ஒரு பழைய வீட்ல இருக்கும் போது அங்க பக்கத்துல ஃப்ரூட்ஸ் ஆ அதாவது கட பழக்கட வெச்சிருந்தாங்க அவங்க இந்த மாரிதா கல்லு போட்டு பழுக்க வேப்பாங்க அந்த கல்லு போட்டு பழுக்க வெச்சாலே நம்ம ஈஸியா எப்டி ஐடென் பண்ணலான் பாத்தீங்கன்னா ஒரு பக்கோ வந்து மஞ்சளா இருக்கு இன்னொரு பக்கோ வந்து பச்சையா இருக்கு அந்த உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சது கல்லு வெச்சி பழுத்தது ஏன்னா நார்மலா பழுக்கறதுன்னா ஃபுல்லாவே மஞ்சளாயிரு இந்த கல் வெச்சி அந்த பழுக்கறதுனால ஒரு சைடு மட்டு கொஞ்சோ ஒரு சைட் பச்சயா இருக்கு அதையும் நம்ம வந்து ஈஸியா நம்ம வந்து கண்டுபிடிச்சிட முடியும்
கண்டுபிடிச்சிர்லா ஓ ஓ அப்டி கண்டுபுடிச்சிர்லாங்ளா நானு மாம்பழோ வாங்கறதுக்கே பயமா இருக்கு இப்போ ரெண்டு கிலோ ஐம்பது ரூபான் ம் ஓ பச்சாயும் மஞ்சளும் கலந்திருந்தா
பச்சையு மஞ்சள் ஆமா
ம் ம் ஃபுல்லா க ஒரே கலரா இருந்தா நார்மலா பழுத்
நார்மலா பழுத்தது மரத்துலே ஆமா மரத்துலே பழுக்கறது இப்ப பாத்தீங்கன்னா இந்த ந ஃப்ரூட்ஸ் வாங்குறக்கே நமளுக்கு வந்து டவுட்டா இருக்கு இந்த தர்பூசணி சாப்டே எத்தனையோ பேர் எறந்து போயிட் டாங்க அதுவு இந்த நைட் பிரியாணி சாப்ட்டு அதுக்கப்றோ தர்பூசணி சாப்ட்டு எறந்து போயிட்டாங்க அதா நியூஸ் பாத்தீங்ளா
ஆமா அது ஏயா அப்டி தர்பூஸ் சாப்ட்டு எறந்துட்றாங்க தர்பூசணி என்ன கலக்குறாங்க
தர்பூசணில அந்த இன்ஜெக்ஷன் போட்டு என்னமோ கலர் போட்டு கலக்குறாங்கு இல்லையா
ஓ செகப்ப இருக்கிறதுகாகவேண்டி
ஆ ஆமா ஆமா அதா இப்ப ரீசென்டா கூட ஒரு ஃபேமிலி இருந்தாங்க அதாவது பிரியாணி சாப் ட்டு அதுக்கப்பறோ தர்பூசணி சாப்டனாலே அப்படி இறந்துட்டாங்க அதுக்கப்பறோ இப்ப கூட ரீசன்டா காலேஜ் ஸ்டுடென்ட்டு யாரோ ஒருத்தரு இறந்தாங்க
தர்பூசனி சாப்ட்டா
தர்பூசணி சாப்பிட்டமே அதனே பாத்துதா நம்ம வந்து சாப்டனு தர்பூசணி சாப்படுவேன்டா எதுக்கு அது எல்லாமே நம்ம வந்து வீட்டுல விளை விளை வச்சு வேனா சாப்பிட்டுக்கலா
ம் அப்ப எல்லா தர்பூசனியு அப்புடி இருக்குமா
எல்லா தர்பூசனிலயுமே இருக்காது இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அத்தனை தர்பூசனி போட்டிருக்கங்கா அத்தனை தர்பூசனி இனிமே உங்களாலே எது ஊசி போட்டிருக்கு ஊசி போடலன்னு நம்மள கண்டுபிடிக்க முடியாது இல்லையா
ஆமா
புதுசா நம்ம பாத்த எதுக்கு தர்பூசணி மாம்பழத்த கண்டுபிடிச்சா தர்பூசணி எல்லா கண்டுபிடி அத நாங்க தர்பூசனியே வாங்குறது இல்லங்க அது சீசன் இருந்தாலுமே நாங்க தர்பூசணி வாங்கறது இல்ல
மல மலையா குமிச்சு வச்சிருப்பாங்கள ரோட்ல எல்லா எப்டி வாங்கி சாப்புற்றது
நாங்க பஸ்ட் நாங்க வெயிலப்ப வாங்கிதயிருந்தோ ரெண்டு விது ஆமா ஜூஸ் போடுற தர்பூசணி ஒன்னு அதுக்கப்றோ இந்த தர்பூசணி இருக்கு ஜூஸ் போடுற தர்பூ சனி நல்லா இருக்கு
அந்த பச்சக்கலறுல அந்த சின்னதா நீளமா இருக்குமே அது அது ப தைரி பயம் இல்ல
தெரியலங்க அதுல இன்ஜெக்ஷன் போடுறாங்களானு
ம் ஆனா இதுதா டேஸ்ட்டு இல்ல இந்த பெரிய தர்பூசணி ம் ம் ஆமா ஒரு சமயோ தர்பூஸ் சாப்டா அந்த வயிறுலா வலிக்கிற மாரி ஆகுதுதானே அப்ப ஏதோ கலக்குறாங்க போல தர்பூசிணில அப்ப தர்பூஸ் ம்
தர்பூசணி வந்து சாப்டா ஆ கேக்குது தர்பூசணி சாப்புற்றது வேஸ்ட் எல்லா
அதுக்கு பேசாம எங்க ஊர்ல இந்த பிளம்ஸ்சு சீஸ் அந்த இதுலைல ஒண்ணு பண்ண முடியாதுங்க பிளம்ஸு எங்க ஊரு ஊட்டி பிளம்ஸு பிச்சிஸ்ஸு அது குட்டி குட்டியா தானே இருக்கு அதெல்லா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க அதெல்லா சாப்பிடலா
ஆ பிச்சீஸ்லா எப்டி இருக்குங்க பி பிச்சீஸ்னா பேரிக்கா கேள்விப்பட்டிருக்கே பிச்சீஸ்லா எப்டிங்க வளரு இந்த பேரிக்கா நார்மல்லா வீட்ல வளக்குறாங்களா இல்ல எங்க வளருங்க அது
இல்ல அது மரம்தா தோட்டத்துங்கள்ல வீட்டுங்கல்ல கூட வளர்த்துற்கா தோட்டத்துங்கள வளத்துவாங்கே சட்டி ஒரு பெரிய பேரி இருக்கு தண்ணி பேரி இருக்கு இன்னொன்னு வால் பேரி இருக்கு அதுலல்லா ஒண்ணுமே பண்ண முடியாது அதெல்லா ரொம்ப தைரியமா சாப்பிடலாங்க அது இந்த பிளம்ஸு பிச்சீஸ் அதுலா கோல்ட் ஆயிக்கு இந்த பிச்சிஸ்னால கோல்ட் ஆயிக்கு பிளம்ஸ்ல சீசன் டைம்ல வளர்றது தான ப்ளம்ஸ் எல்லா ஆனா தைரியமா சாப்பிட்லா பாத்துக்கீங்களா ப்ளம்ஸ ம் ம் செகப்பு கலர்லருக்கு ம் செகப்பாவுருக்கு அப்றோ இன்னொன்னு பச்ச கலர்லருக்கு தண்ணி ப்ளம்ஸ் இருக்கு ம் ம் அதெல்லா தைரியமா சா இந்த ஸ்ட்ராபெரி அதெல்லா வாங்கி பழோ சாப்ட்டுருக்கீங்களா ஸ்ட்ராபெரி
அ அது சில டைம் புளிக்
ம் ம் ம் ம் இருந்தாலு அதெல்லா நல்லது அதெல்லா உக்கா புளிச்சாலு இனிச்சாலுமே அதெல்லா உடம்புக்கு நல்லது தாங்க தைரியமா சாப்பிட்லா நம்ம இதெல்லா ஒண்ணுமே பண்ண முடியாது கெமிக்கல்லா கலக்கவே முடியாது அ தாராள அப்றோ இந்த ரம்புட்டா ரம்புட்டான் பழோ
அது ரம்புட்டான் ஊட்டிலே வளர்துங்களா தெரியு தெரியுங்க ரம்புட்டான்
ம் இந்த அ ஊட்டி ஊட்டி பழோந் தா அந்த எந்த சைடுல ஊட்டிக்கு நீங்க வந்திர்தீங் பர்லியர்ல விப்பாங்க அது நல்லாருக்கு அது ரம்புட்டான் மங்குஸ்தான் ம் அதெல்லா நல்லது அதெல்லா ஒண்ணுமே பண்ண முடியாது
ராணிகளின் பழம் மங்குஸ்தான்
பழங்களின் ராணி அது இந்த நுங்கு மாரிருக்கு பாத்தா ம் அததது தின்னோம்னா உள்ளுக்குள்ள நொங்கு மாரி நாலுருக்கு இனிப்பா நல்லாருக்கு
நொங்கு அந்த மாரி சாப்ட்டுக்கலாங்க பேசாம இந்த மாரி வெயில் காலத்துலல்லா நொங்கு அந்த மாதிரி அதெல்லா ஒண்ணு போட முடியாது
தர்பூசணியெல்லா வாங்க கூடாது இந்த மாதிரி செஞ்சிப் பேசாம இந்த ஆ இந்த பழமே எப்போது விக்குமே நொங்கெல்லா நொங்க இப்போ சீசன் தானங்க அங்க இளநீ பதனீ பதனி எல்லா விச்தா தெளிவு தெளிவுன்பாங்கள
ஆ வருதுங்க ஆ இருக்குங்க
ரொம்ப நல்லது ம் வந்தாளு வாங்கி குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது
ஆ அதெல்லா குடிப்போங்க அப்பப்போ வந்துச்சுனா ஆமா நொங்கு நல்லாருக்குங்க நொங்கு வாங்கி சாப்பிடுவோ
வெயிலுங்க ம் நொங்கு சொ நொ வருது இப்போ நொங்குல்லா எப்டிங்க பீஸு ரேட்டு பத்து ரூபாய்க்கி
பத்து ரூபாலால்ல நூறு ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு பத் து
ஐயோ ஒரு பீஸ் பத்து ரூபாய்ங்களா அப்போ ஆ இருந்தாலு பரவால்ல அதெல்லா சி வாங்கி சாப்ட்டுக்கலாம் நல்லதுதா கண்டதெல்லா வாங்கி சாப்டுறதுக்கு எளநீலா எவ்ளோவ்ங்க அங்க ரேட்டு
சீசனுக்கு அப்போ வாங்கிக்கலா இளநீ பாத்தீங்கனா ஒரு சில இடத்துல முப்பத்தஞ்சு ரூபா ஒரு சில இடத்துல ஐம்பது ரூபா செவ்வெளநீ பாத்தீங்கனா எழுவது ரூபா
ம் ஹும் ஓஹோ உ ஹும் செவ்வெளநீனா உள்ளுக்குள்ள தேங்காய் இருக்காதுலயே வெறு தண்ணி மட்டுதா இருக்குமா ம் செவ்வெளநீ நல்லதா இல்ல சாதா எ ஆமா அ தண்ணி நெறைய இருக்கு இல்லையா
தண்ணி நெறைய
ம் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் வாங்கி குடிச்சுக்கலா நல்லது ஒடம்புக்கு கொழந்தைங்களுக்கு எல்லா வாங்கி தருவீங்களா எளநீ எல்லா
கொழந்தைங்களுக்கு அ அப்ப வெயில் காலத்து இருக்கும் போது அப்பப்ப வாங்கி குட்
ம் ஆமா இப்ப ம மழை தொடங்கிடுச்சு ம்ஹூம் ம் செரி செரி செரி அந்த மாதிரி அ இனி இங்க எல்லா பழங்கள்ல்லா வந்து சீசன் கம்மிய ஆயிடுச்சு இங்க
ஆமா
இனி என்ன இங்க இந்த எலந்த பழல்லாம் வருதுங்களா எலந்த பழோ நவாப்பழோ
அ எழந்த பழோ ஆ அ அ நகாப் பழோ வாங்கி குடுப்பாங்க அப்பப்ப விக்கறாங்க எலந்த பழோ இருக்க ஃபுல்லா புழுவா இருக்கு ஆ வருதுங்க இப்ப சீசன் தானே அதனால நெறைய இருக்கு இப்போ நெகாப்பழோ ம் நெகப்ப அ எலந்த பழ பாத்திங்கன்ன புழு இருக்கு பாத்தா நம்ம சாப்புடணு
ம் ம் பாத்து சாப்பிடணு இந்த நவாப்பழோன்றது ரொம்ப நல்லது
நக்கப்பா ஓ நெறைய வருதுங்க நாங்க மொளகாப் பொடி போட்டு சாப்புடுவோ
ம் மொளகாய் பொடி உப்பு எல்லா போட்டு சும்மாவு கூட சாப்பிடலா ரொம்ப நல்லது அதெல்லா ம் ம் அதுல கொழந்தைங்களுக்கு கொழந்தைங்க பெரியவங்க யாரு வேணா நல்லா சாப்பிடலமே அது ஒண்ணுமே பண்ணாது ஒடம்புக்கு கோல்டு இல்ல நல்லது கோல்டுங்களா இல்ல தானே கொழந்தைங்க சாப்பிடறாங்க தானே
ஓ நெகாப்பழோ நல்லா சாப்டுவாங் நெகாப்பழோ அதுக்கப்புற டிராகன் டிராகன் ஃப்ரூட்டு் டிராகன் ஃப்ரூட்டு் அதுக்கப்புறோ
ம் அது சாப்பிடல அதுவு ஒண்ணு கெமிக்கல் கலக்க மாட்டாங்க
ஆ ஆமாங்க ட்ராகன் ஃப்ரூட் அதுக்கப்புறோம் கொய்யாப்பழோ ஆனா கொய்யாப்பழமே பாத்தீங்கன்னா ஒரு விதமா கொய்யாப்பழோ இருக்கு இப்ப பழனி கொய்யாப்பழனு அது டேஸ்ட்டா இருக்கு இப்போ கொய்யாப்பழல்லா பாத்தீங்கன்னா அது ஹைப்ரிட்டானே தெரியில அந்த கொய்யாப்பழோ ஒரு டி்ஃப்ரென்ட் எப்டி கட் பண்ணாலே கீழே வந்து ஒயிட் டு மேல பிங்க்கு திருப்பி ஒய்ட்டு் இந்த மாரி லேயரா வருது கொய்யாப்பழோ லேயர் லேயர் கலரா வருது
ம்ஹூம் ஒரே மாரி செகப்புல்லா இல்ல கலந்து வருது ம் ம் ஹலோ
ச க்கிறாங்க இப்போ அது வாங்கி ஆ சொல்லுங்க
அ
பெரிய கொய்யாப்பழமா வாங்குனா அது அந்த மாரிதா இருக்கு பெரிய கொய்யாப்பழமா வாங்கினா அந்த மாத் மாதி பாரு எங்க வீட்டுல சின்ன சின்ன கொய்யாப்பழோ வருது அதாங்க மரத்
ம் ஹூம் ம் ஓ நல்லா பழுத்து நல்லா டேஸ்ட் இருக்கு பழுத்துக்குது நல்லா மரத்துலயே கா நல்லா காய் விடுதுங்களா காய் இருக்கா ஹலோ
ஆ ஆ செய்ய வந்துடுச்சு
ம் செரி செரி அப்ப அதே நல்லா தைரியமா குடுக்கலா கொய்யப்பழோ நல்லதாச் சே ஒடம்புக்கு
இப்போ மாங்கா சீசன் முடிஞ்சு இப்போ கொய்யாப்பழ சீசன் வந்துட்டுருக்கு அதா கொய்யாப்பழோ வளந்துட்டு இருக்கு வீட்
ஆ ஆ ஆ வீட்ல இருந்தா நல்லத் தானே ம்
கா முருங்க்கா இந்த மாரி மூணு செடி வச் சுருக்கோ கொய்யாப்பழோ முருங்க்கா ஆமா முருங்க்கா ஆ பப்பாளி வந்துட்டு இருக்குங்க அ நறைய இருந்ச்சு பப்பாளி வச் ரெண்டு மூனு செடி வச்சோ அதுக்கப்றோ வெட்டிட்டோ பூச்ணிக்கா செ டி வச்சுருந்தோ அது வளர்ந்த மேலக்கா செடி வச்ருந்தோ அது வளந்தப்றோ வெட்டிட்டோ இந்த மாரி வச்சு வச்சு அத வளர்த்துட்டு இப்போ மா
இது பப்பாளி வச்சு அத டெய்லியு பழுத்துச்சுன்னா கொழந்தைங்களுக் குடுக்லாமா அதுலயு நல்ல
ஹலோ
நீட்டு இதெல்லா இருக்கு
ஆமே நெக்ஸ்ட் ஆள் ஆமாங்க நெக்ஸ்ட் கால் பாக்லாங்க நீங்கதா அங்க கட் பண்ணு நீங்க தாங்க
ஓகே ஆ ஆ ஆ ஓகேங்